ஆஹ் என்னங்க எப்டி யிருக்கீங்க
நல்லா இல்லங்க அது ஏங்க உங்களுக்கு மட்டும் போட்டாலே கட் ஆகுதுங்க ரெண்டாவது வாட்டி கூட்டிப்போ பாப் பண்ணுங்க உம்
வி ஐ பி காலுங்க
ஓ ஆமாங்க வி ஐ பி ல அப்படிதாங்க இருக்கும்
சாப்பிட்டாச்சா
சாப்பிடாச்சிங்க அப்டிங்கலா
ஆஹ் அரிசி என்ன பண்ணேன்
கடையில சப்பாத்தி வாங்கீன்னு வந்தாங்க
ஓ எவ்ளோ அங்க சப்பாத்தி
பத்து ரூபா இருக்கும் நினைக்கிறேன் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தெர்ல
அஹ் எத்தனை வந்தீங்க
ரெண்டு ரெண்டு நான் ஒண்ணுதான் தின்னேன்
ஓ நீங் உங் ரெண்டு பேரும் ஒரு அஞ் ஞ்சு சப்பாத்தி ஆவுமா
மூணு தா ஆச்சு ம் ம்
மூணு தவுளோண்டு மாவு போட்டு பெசஞ்சு செய்ய மாட்டியா
ஏ டயர்டா இருக்குது எனக்கு
ஓட முடியு இல்லியா
ஆஹ் அது வற கால்ல நின்னுட் கால் வேர வலிக்க காலையிலே நின்னுட்டு எதனோ இன்னு நாளுகிலோ எவு வீட்ல வேல இருக்கு செய்ய மாட்டேன்ட நான்தா உம் நாளை வார அம்மாவாஸ் ந்த சுவாமி கும்புனு அது செய்யணு இது செய்யணும் கால் வலிக்கு இன்னுக்
க்கீல் இன்னிக்கே எல்லா முடிஞ்சு டி யம்மா நாளைக் திருப்பி ஒரு ஒத்த வீட்டத் தொட தொடச்சி எடுத்துட்டு வெளக்கேத்திருவே அவ்ளோதா முஞ்சிருச் இன்னுதா எல்லா வேலையு பண்ணனும்
உம் இன்னா பண்றாரு கூட்டி குச்சா
அவுரா இருக்குறாரு வெளான்டினுயிருகிறாரு இன்னைக்கு ஒரு சட்டைய போட்டுன்னு இருக்கா எங்க அண்ணன்னா பாக்குறா மாரியேக்குது அப்டியே
ஆஹ்
அப்டியேத் தெர்து எனக்கு அது சின்ன வயிசுல நரி இருந்த மாரியே இருக்குது உஹம்
ஆம்மா நேத்தே பாத்தியா அவன எப்டி இருந்தது பாரு நேத்த அப்டி அப்டியே இப்பிடி பாத்தது அடிக் இது விளையாடுற மாரிலா இருந்தா அவன் பண்றதே சாஷ்ட
இங்க ரொம்ப வந்துதா பாக்குற மாரி இன்னிக்கெல்லா திருன்னூர் நல்லா கால்ல தலை குளிச்சுட்டு திருநூறு பட்ட அச்சுக்குனு சுத்தினுந்தாறு சட்ட வேற ப்ளூ கலர் சட்டா போட்டு அதே நல்லணம் பாக்குற மாரியே இருக்குது கொழந்தையில இருந்த பேஸ் கட் அப்டியே வருது
ஆமா ஆமா
உம் உம் அத சொல்லிக்கிது உம் உம் அத சொல்லி இருந்த இப்பதான் அவங்க அப்பா கிட்ட உம் உம்
என்ன பண்றது குடுப்பனா இல்லாம போய்ச்சு அவரோ ஒரு பக்கம் பத்துன்னுக்கிறாரு போன் பேசினுங்க அஹ் செய்னாறு எதான செய்யி தோச வேணாம்னாரு தோசா இது இருக்கு
பேசாம கேட்டரிங் கேட்டரிங் ஆரம்பிக்கிறேன் நீ ஒரு ஆர்டர் எனக்கு கொடுத்துரு மாசத்துக்கு இவ்ளோன்ட்டு மூணு வேல சோறு அனுச்சு விட்டுறே இப்ப ரெண்டு பேருக்கு நிஜமா சொல்லுடி டெய்லி வெரைட்டியாவே உங்களுக்கு செஞ்சு அனுப்பு மா இன் ஆடியபிள்
நிஜமா தாண்டி சொல்றேன் நானும் இன் ஆளு கிட்ட என்னாலும் பட முடியல காலையில நேத்து வாழக்கா செஞ்சேன் அப்டியே இருக்கு ரெண்டு வாழக்கா தான் செஞ்சேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் ராணிம்மா கொஞ்சம் சாப்பிட்டு அண்ணி வந்துனா அண்ணி கொஞ்சம் சாப்பிடன்ட்டு இது சாப்பிடோனு சரி கொஞ்சம் இருக்குல்ல நைட்டுக்கு அப்டியே கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு குழம்பா பண்ணி தோசைக்கு தொட்டுக்கலான்னு அங்க இங்க புடிக்குது வேணா எனக்கு அப்டின்ற நான் என்ன பண்ண முடியும் இத்தனை யோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளு எப்டி இருந்தாலு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூடோ
இல்லன்னா அந்த மனுஷனுக்குன்னு என்ன ஒரு முட்டை ஊத்தி குடுத்துறண்டிய பாவோம்
ஆ ஒரு போட்டுக்கட்டு தான் நான் கூட கம்பேர் பண்றது இல்ல போட்டுக்கிடு போட்டுக்குடு சொல்ல சொல்ல சொல்றது கிடையாது நான் சொல்லிட்டேன் நான் காஞ்சி காஞ்சி போய் பழக்கம் ஆயிடுச்சு என்ன நீ எதிர்பார்க்காத ஸ்டவ் இருக்கு எல்லா இருக்கு உனக்கு என்ன தேவ அது சாப் அவ்ளோ தான் நான் நாளைக்கு கால்ல எழுந்து கிளீன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வு உனக்கு என்னா வேணுமோ சாப்பிட்டுக்கோ என்ன இருக்காத சொல்லிட்டேன் நான் மம் இது ரொம்ப வச்சு இன்னும் ஒரு நாள் வச்சு செய்வாரு நம்மள
உம் ஆமா
உம்
சியர்ஸ் அஹ் தோ ஐ ஆம் வம்பு இலுக்குறாரு
என்னமோ சொல்லனும் நினைச்சேன் உங்க கிட்ட அதுதான் என்னமோ சொல்லணும்னு நினைச்சு ஞாபகப்பத்தின்னே இருந்தேன் மறந்துட்டேன் இல்லையே
அதான இந்த மாசம் இருவதாயி இருபத்தஞ்சாம் தேதி பழனி போலாமான்னு கத்துந்தா ஏமா அத போட்டோ அனுப்சிருந்தா சொல்லுடி ஆயிரத்திஐய்நூறு ரூபா ஆகுது ட்ரெயின்ல போறதுனா ஒரு ஆளுக்கு ஆஹ் பட் இது வேன் மாரி புக் பண்ணிப்போனு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்து ஐந்நூறு பா ஆகுது அப்படின்னா ஏண்டி இந்த மா மாசமே சொன்னா எப்பற்டி எல்லாரும் காசு குடுப்பாங்க உடனே நான் ரெடி அவதான் சொன்னா அவ சொன்னா அதுக்கு நான் சொன்னேன் இருவத்திஞ்சாம் தேதி இன்னும் பத்து நாள் தானே இருக்கு இன்னும் ஒரு ஆளூக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபானாக்கா நாலு பேர் ஆஹ் அதுவே ஆயிடுதுல்ல உன்னாலே முடியாது செரி
இப்பதெல்லாம் ஃபீஸ் கட்டனீங்க உம் ஆஹ் அத தான் இப்பதான் சொல்ல மறந்துட்டேன் அந்த பாலாஜி போன் பண்ணான் ஏ நேத்து நை ட்டு என்ன சீரிஸா இரூந்தானா அது முந்தா நேத்தே சீரிஸ் சா இருஞ்சி ஆஹ் தங்கச்சி ஏற்க்கனவே அவ லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அவன் என்னா டென்ஷன்ல கோவத்துல போயிட்டான் அவுங்க அந்த பையன் லவ் பண்றான்ல பைய குட போயிட்டா அவ பெங்களூறாண்ட எங்கயோ வர் சொல்லிட்டு நா போறேன்ட்டு போயிட்டுக்குறா அந்த அந்த பையனு தெரியு இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி நா அவெ கூட போயிட்டே அண்ணா அண்ணா இந்த மாரி தங்கச்சி உ தங்கச்சி வந்துக்குறா ஆ நாங் கல்யாணம் பண்ணிக் போறோ அப்டின்றா ஏம்ப்பா அது ஏ கிட்ட சொன்னாவே நானே கல்யாணம் பண்ணி வைப்பேனப்பா அங்க போய்தா பண்ண பண்ணுவாங்களாமா அந்தம்மா அப்டின்னு நேத்தல்லா ஒரே அழுது இந்த மாரி பண்றா கல்யாணம் பண்ணனு உம் நா தா சொன்னே செரி பண்றேன்றால்ல பண்ணிக்கிட்டு
க்கிலியே பண்றன் தானே சொல்றா அப்ற என்னத்துக்கு போகணு ம்
த்துக்குள்ளப் பண்ணிக்கிட்டூ ஒன்னு பிரச்சன இல்ல பண்ணிட்டு அது அவன் தா சொன்னனா ஆ‌ இவெ சொன்னானா பா அவெ மனசு மாத்துக்குல்ல நீ அ பொண்ண கல்யாணமே பண்ணி கடா பண்ணிக்கோ பண்ணிக்கப்பா பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லு நாங்க வரோ நாங்க வந்து ரிசப்ஷன் நாங்க பண்றோ அப்டின் சொன்னாப்புல அது அப்புறமா அவுங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி அவசர மாமி சொன்னா உங்க மாமிக்கு ஃபோன் பண்ணி ஆ இங் அ அ இந்த மாரி பண்றாங்க தங்கச்சி அப்டின் சொல்லிர்வாப்ல அதெல்லா வேணப்பா அவசரப்படாத அமாவசல்லா இருக்கு அமாவாசைங்கல்லா பண்ணக் கூடாது அத்னால வெய்ட் பண்ணுங்க உம் வர புதன் வேலன்னு முகூர்த்த நாளா இரு க்கு அப்ப பண்ணிக்லா வெயிட் பண்ணுங்க அங்கயே பண்ணிட்டு ஈசிங் வர்லா அப்றொ இங்க ரிசப்ஷன் என்ன ஏதுன் நம்ம பாத்துக்லா அப்டி சொன்னா சேரிப்ப மூணு செரி காசு எனக்கு இப்போ எனக்கு அது வேற ஒரு பிரச்சன ஆயிச்சி செரி இந்த டைம்ல நம்மளுக் காசு கொடுக்க முடியாம ஹெல்ப் பண்ண முடியாம போயிச்சேன்ட்டு அது ஒரு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக் என்னடா இது
கொடுத்து வச்சுருக்கான்ல
ஆ என்னடா இது இந்த டைம்ல நம்ம குடுக்க முடில்லயே அது நீ நேத்தல்லா ஒரே மண்டைய தாளிச்சு போச்சு செரி கேக்கல இருந்தாலு என் நம்ளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல சொல்லு
உம் உம்.
அதா சொன்ன என்னடா. அப்டின்னா சேரி இரு நானு கம்பெனியான்ட கேக்குற. கேட்டுட்டு நா அத விட என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ ஸ்டெப் எடுக்கற. முந்தாணேத்துதா அவள நகைய எல்லா வச்சிச்சி ம்ச். போன வருஷோதான்டி மூட்னோ எல்லா நகையு அவ.
உம். உஹம் உம் லைட்டு போடுப்பாப்பா. உம்.
அந்த மாரி பண்ணி வைக்குது அது. நக அவ அம்மா மாருவட யாருக்கு என்ன ஆச்சு.
அரச்சிக்கிச்சா நீ உனக்கு இதே வேல உனக்கு. அப்படி அப்படியே அப்படி அப். அப்படியே வாயில போட்டுக்கிட்டு முழுங்காம கொள்ளாம.
என்னவா அந்த குட்டி குஞ்சானுங்க.
மெல்றதே கிடையாது சாப்பாட அப்படியே சப்பாத்தி போட்டு வாயில போட்டு அடைச்சு. அதுல வாந்தி துப்பி இருக்கும்மா. அத அப்படியே மேட்டு போட்டு தொடைக்குற. பசிக் அம்மா.
உம். குருமாவா.
இவ்விவ்வலோ பெருசுமா. .
வாயிலருந்து எடுடி அவ வாயில அடைக்க போது. தொண்ட.
. ஹ எடுக்கலா. ஹஹ அவனே எடுத்தாச்சி. நா வருதா.
உன்னவுட வேல பண்ணுவா அந்த குட்டி குஞ்சா. உக்கு உம் மண்டமேலயே போடுடி அவன . கொழந்தில கூட ஊட்டில்லா போலிருக்குது இது பெரிய எருமமாடுக்கு ஊட்ட முடியாது போலருக்குதே உக்கு.
டு மென்னு தின்னாவு அப்படியே மும் தொண். முழுங்கி அப்படியே தொண்டையில. போய் மாட்டி. அடிச்சுக்குன்னு சாவுது பண் பண்ணாட கண்டாவது.
என்னமா நா நீங்களா .
அப்பிடியா பேஸ்னா அப்படியே உருண்டை மாரி வாய்ல போட்டு சொல்லரதே கிடையாது சித்தி கால் பண்ற
சேரி சேரி உம்
சேரி சேரி ஏய் சேரி பண்ணு
உம்
சேரி நம்ம நாளைக்கா பண்ணலாம் பண்றேன்
உம் உம் ஆஹ்
ஒடம் பரவால்லயா அது
ஆஹ் இல்ல நாளைக்குதான் அம்மா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருறாங்க நாளைக்கு டாக்டர் பிஸியாம் நீ வா நாளைக்கு வந்து டி டி இஞ்ஜக்சன் பேட்டு பெட் ரெஸ்
ஆஹ ஆஹ தயவு செய்து பஸ்ட்போய் பண்ணு
உம் ஆஹ டிரசிங் பண்ணி
மேம்
பாய்மா குட் நைட் மா
அதுவும் கரெக்டா ஆஹ் இல்ல மட்டும் நீ நல்லா சாப்புட்ருவ சாப்டேன்